தோழி அவ
ஆ நல்லார்க்கேன் நீங்க எப்டி இர்க்கீங்க
நா நல்லார்க்கே தோழி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தோழி இப்ப நம்ப வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே வந்து மாறிட்டு வருது இல்லிங்ளா அப்போ வந்துட்டு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட்டு நம்ப எப்புடி இருக்கணும் அப்டின்னு வந்து நீங்க நெனக்கிறீங்க தோழி ஏன்னா ப்போ நம்ம வந்து குழந்தைகள் கிட்ட ஒரு மாதிரிமா வந்து நம்பவந்து பிஹேவ் பண்ணுவோம் நம்பளோட அம்மா அப்பாட்ட ஒரு மாதிரி நம்மளோட அத்தை மாமா கிட்ட ஒரு மாதிரி கணவர்கிட்ட ஒரு மாதிரி அந்த மாரி பிஹேவ் பண்ணுவோ சில விஷயங்கள் வந்து குழந்தைங்க முன்னாடி பேசக்கூடாது சில விஷயங்கள் வந்து குழந்தைங்க முன்னாடி வந்து பண்ணக் கூடாது அப்டிங்கிற மாதிரி நெறைய இது இருக்கு அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க தோழி
ஆ கண்டிப்பா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷ் முக்கிய அப்டின்னு நெனைக்கிற நான்னு ஒரு குடும்ப சூழ்நிலை அமையம்போதூ வந்துட்டு நம்ம பாத்து பாத்துதா ஒரு ஒரு விஷயமும் பண் வேண்டியதா இருக்கூ ஆ இப்போ வந்துட்டு நம்ம க்கு கல்யாண ஆகுறதுக் முன்னாடி எப்டின்னா வந்துட்டு நமக் எந்த ஒரு ஆ மனக் கொழப்பங்களு எந்த ஒரு வேலையும் ஏன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எட்த்துக்கறதோ அந்த மாரி எந்த ஒரு விஷ்யங்களு இருக்காது அப்பா அம்மாவே வந்து எல்லாமே பண்ணிடுவாங்க கூட அக்கா தங்கை அந்த மாதிரி யாராத்னா வந்து அவுங்க கூட நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு லைஃப்ப ஓட்டிட்டு இருப்போ என்ன ஒன்னே ஒண்ணு படிக்கணு அப்டின்ற ஒரே ஒரு நமக்கு ஒ ரெஸ்பான்சிபிலிட்டி தா இருக்கூ மத்தபடி வேற எதுவுமே இருக்காது ஆனா வந்துட்டு ஒரு கல்யாணம் அப்டின்னு ஆனதுக்கு அப்றம் வந்துட்டு ஆ நெறைய விஷயங்கள் பாக்க வேண்டியதாருக் க்கு நம்ம வந்துட்டு நம்மளோட சந்தோஷம் மட்டு முக் முக்கியம் கெடையாது நம்ம கூட இருக்றவங்களோட சந்தோஷமு முக்கியொ அப்டின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுரு அவங்குள்க்கு என்ன புடிக்கு அவங்குள்க்கு என்ன பண்ணணு அப்டின்ற மாதிரி நம்ம யோசிக்க வேண்டியதா இருக் கு உங்ககூட இருக்கிறவங்ளு அப்டிதா அப்டிஇருந்தா நல்லபடியாருக்கு அப்டி நெனைக் க்கற நானு அவுங்க கூட இருக்கிறவங்க நம்மக்கு என்ன புடிக்கூ அப்டின்றத வந்துட்டு நமக் பேசி தெரிஞ்சு நமக்கு பிடிச்சதெல்லா அவுங்க பண்றது அந்த ஒரு சந்தோஷமும் ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கு அப்டின் நெனைக்கிறே அதே மாதிரி இப்ப வந்துட்டு நம்ம ஒரு கூட்டு குடும்பமா இருக்கோ அப்டினா வந்து ட்டு அவ்ங்க அத்த மாமா அவுங்களெல்லா வந்துட்டு நம்ம ஆம் இம்ப்ரெஸ் பண்றது அவுங்ளுக்கு புடிச்ச உணவுகள நம்ம வந்துட்டு கூட இருந்து சமச்சு குடுக்கறது அப்டின்ற ஒரு விஷ்யமு வந்துட்டு நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு அது வந்து அவுங்களுக்கு புடிச்ச மாதிரியு இருக்கனு அப்டி எதாவ்து நம்ம தப்பு பண்ணோனா அவுங்க வந்துட்டு நமக்கு சொல்லி் குடுப்பாங்க அத வந்து செரி பண்ண வேண்டியதா இருக்கு அந்த மாரி விஷ்யங்கள் அதுக்கப்றோ வந்துட்டு இப்ப எங்கயாது வெளிய போறோனா அவுங்ககிட்ட சொல்லிட்டு போக வேண்டியதா இருக் க்கு இதே வந்துட்டு நம்ம தனியா இருந்தோனா வந்துட்டு நம்ம பாட்டு கெளம்பி எங்க வேணாலு போலா யாருக்கிட்டயு பெர்மிஷன் கேக்க தேவயில்ல அப்டின் நெனைக்கிற இதே வந்துட்டு ஒரு கு கூட்டு குடும்பமா இருக்கும் போது அவுங்ககிட்ட நம்ம சொல்லிட்டு போக வேண்டியதா இருக்கு இங்கெதா போறே இத்தன மணிக்கு வரே அப்டின்ற மாரி இதே கொஞ்ச லேட் ஆயிடுச்சுனாலு அவுங்களுக்கு வந்துட்டு அவுங்க கேள்வி கேப்பாங்க அவுங்ளுக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக் கு இந்த மாதிரி விஷ்யங்கள்லா வந்து ட்டு கொஞ்ச அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நகலை அமையு அப்டின் நெனைக்கிறே சோ இப்ப வந்துட்டு நை எப்பமே இப்ப இப்ப எதா ஒரு பிரச்சனைனானு ஒரு ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு அவுங்க கூட பேசி அந்த ஒரு பிரச்சனைய வந்துட்டு சுமூகமா சால்வ் பண்ணி க்கறது வந்துட்டு எப்பயுமே ஒரு நல்ல விதமா இருக் கு அப்டின் நெனைக்கிறே எந்த விஷ்யமுமே வந்துட்டு ஒரு பிரச்சனையா போகற்த்துக்கு முன்னாடியே வந்துட்டு நம்மோ ஒக்காந்து என்னோட இஷ்ட நஷ்டங்கள் வந்து இந்த மாதிரி உன்னோட இது எப்டி அப்டின் சொல்ட்டு பேசி தீத்துக்ட்டோனா வந்துட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகாது அப்டின் நெனைக்கிறே இப் இப்ப ஒரு அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்மெண்ட்டு தானே லைஃபே அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷ்யங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது அந்த மாதிரி வந்து இருந்தோனா வந்துட்டு தேவயில்லாத ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு அ யாருக்குமே வராது ஒரு நிம்மதியான ஒரு சூழலு வந்து ட்டு அமையு அப்டி நெனைக்கிறே இதுவே இப்ப வந்து ஒரு கொழந்தை அந்த மாதிரி இருக்காங்க வீட்ல அப்டினா வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஒபீனியன் இருக்கு நம்ம ஒரு அம்மாவா வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்டா யோசிப் போ ஒரு அப்பாவா வந்துட்டு அவ்ங்க ஆ வேற மாதிரி யோசிப்பாங்க சோ நம்ம சொல்றது வந்துட்டு ஆ பசங்க வந்துட்டு அந்த அளவுக்கு காது குடுத்து கேக்க மாட்டாங்க இதே வந்து அப்பா வந்து சொன்ன ஒடனே செரின் சொல்ட்டு கேப்பாங்க அந்த மாரி ஒரு சூழ்நிலையு அட்ஜஸ்ட் பண்ட்டு போக வேண்டியதா இருக்கு ஏனா வந்துட்டு நம்ம ரெண்டு பேரு அப்பா அம்மா ரெண்டு பேரு சேந்து ஒரு விஷ் யத்த வந்து பேசி வஙச்சு நம்ம இந்த மாரி பச சங்கள வளக்கலா இந்த மாதிரி பண்ணலா அப்டின்னு அ இருந்துட்டோனா அப்ப வந்துட்டு பிரச்சனைகள் தேவயில்லாம வராது அப்டின் நெனைக்கிறே இதே வந்துட்டு எனக்கொரு ஒப்பீனியன் இருக்கு அவுங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு அத வந்துட்டு நம்ம அந்த கொழந்தை மேல திணிக்கும் போது வந்துட்டு அந்த கொழந்தைக்கு வந்து எத பண்ற து எத பண்ணக் கூடாது அப்டின்றது வந்து தெரியாது நவ்ங்க இஷ்டத்துக்கு வந்துட்டு இவுங்க சொல்றத கேக்கற்தா அவ்ங்க சொல்றத கேக்கற்தானு தெரியாம வந்துட்டு அது கொழம்பி போயி எதயோ ஒன்ன பண்ணி வெக்கு சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா நம்ம வந்து பேசி இந்த மாதிரி பண்ணலா அப்டின் சொல்ட்டு நம்ம பண்ணோனா அது வந்துட்டு கரெக்டா இருக்கு அப்டின் நெனைக்கிறே இந்த மாரி ஒரு சில விஷ்யங்கள் இப்ப வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்றமா வந்து ட்டு நம்ம அம்மா கிட்ட வந்துட்டு எல்லா விஷ்யமு சொல்லிட்ருப்போ முன்னாடி கல்யாணத்துக் முன்னாடி எப்டி எல்லாமே சொல்லிட்ருந்தமோ அந்த மாரி எல்லா விஷ்யங்களு சொல்லிட்ருப்போ பட் அதுக்கு அப்பறமா வந்துட்டு எல்லா விஷ்யங்களு நம்ம வந்துட்டு ஆ சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு ஒரு பையனா இருக்கும்போது செரி ஒரு பொண்ணா இருக் க்கு முன் செரி எல்லாமே வந்துட்டு அம்மா கிட்ட பொய்ட்டு சொல்லிட்ருக்க முடியாது அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக் கோ ஏன்னா நம்ம எல்லாமே சொல்லிட்டோன்னா அவுங்க வந்துட்டு தேவயில்லாம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நீ இப்டியா அவுங்க அவுங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்ளா அப்டின்ற மாதிரி நா வந்து ஒரு ஒரு பலவர்ஷங்களுக்கு அப்றோ நா சொல்ற புதுசா கல்யாண ஆனவங்களு க்கு நா சொல்ல வர்ல நறைய வருஷங்கள் இப்ப கல்யாணொ ஆய்டுச்சா அப்டின்ற இருக்கம்போது வந்துட்டு அவ்ங்கள அவ்ங்கள பத்தி நம்ம எதுவும் தப்பா பொய்ட்டு நம்ம ஒரு கணவர பத்தி பொய்தப்பா வந்து ட்டு நம்ம அம்மா கிட்டியோ அப்பா கிட்ட அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லியா அவங்க வந்துட்டு தேவயில்லாம யோஸ்ச்சு அத ஒர் தப்பா ஒரு யோசனைகள் அந்த மாரி வரூ நம்ம கஷ்டங்கள வந்துட்டு நம்மக்குள்ளேயே வெச்சு கற்து இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு அது கரெக்டாருக்கு அப்டின் தோணுது நம்ம வந்துட்டு தேவயில்லாம வந்துட்டு ஒரு தப்பான விஷ்யத்த போய் சொல்லம்போது அது வேற மாரி போய் சேந்துரு அது வந்துட்டு அவுங்க வந்துட்டு சில நாட்களுக்கு அப்புற அவங்க மீட் பண்ணம்போது அது ஒரு அத் தப்பான ஒரு கசப் பாண அனுபவமார்க்கு அந்த மாரி ஒரு சூழ்நிலை வர வரவிடாம ஆ எல்லாமே சுமூகமா எல்லாரு சந்தோஷமா இருக்கற்துக்கு நம்ம சில விஷ்யங்கள வந்துட்டு கொஞ்சொ மனசுலியே வெச்சுட்டு கட்டுப்படுத்திட்டு அத அப்டியே ஓட்டணு அப்டி நெனக்கிற நானு அந்த மாரி நறய விஷயங்கள் ருக் கு ஒரு கல்யாண ஆனதுக்கு அப்ற செரி எப்படி நடந்துக்கணு ஒரு கொழந்தையு வந்துட்டா எப்டி நடக்கணு நடந்துக்கணு ஆ ஒரு பிரச்சனை இல்லாம எப்டி லைஃப்ப ஓட்டணு அப்படின்றத வந்து நறிய விஷயங்கள்ருக்கு அப்டின்னு நனக்கிறே நானு நீங்க என்ன நனக்கிறீங்க
ஆம்மா தோழி நீங்க ரொம்ம சரியா சொன்னீங்க ஏன்னா வந்தட்டு ஆ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ இப்போ வந்து புதுசா நம்ப திருமணம் ஆயிருந்தாலு வந்துட்டு நம்ம நெனப்போ செரி நம்மப அம்மாவிட்ட வந்து பழச முன்னாடி வந்து நம்ம கொழந்தையா இருக்கும்போது சொல்லி டெய்லி நட நடகரது ஸ்கூல்ல நடக்கர்து காலேஜ்ஜுலா நடக் கரறதா அதெல்லாமே வந்து சொல்லுவோ அதே வந்து ஒரு வயதானதுக்கு அப்பற திருமணமானது அப்பற வந்துட்டு நம்ம என்னதா வந்து சொல்லக்கூடாது நம்ப சுத்தி என்ன நடக்குது ஒரு நல்லதாகட்டு நல்லத நம்ப சொல்லி சந்தோஷப்படுவோ கெட்டத வந்து சண்டையோ ஒரு சச்சரவோ அது வந் சொல்லி சந்தோஷொ அது வந்து சொல்ல மாட்டோ சொன்னோ அப்படின்னா வந்துட்டு அவங்க வருத்தப்படுவாங்க அப்டிங்கிற காரணத்துனால நா சொல்ல மாட்டோ பட் இருந்தாலு வந்துட்டு பெற்றோர்கள் என்ன நெனைப்பாங்க அப்பிடீன்னா உன்னோட சந்தோஷத்த மட்டு நீ சொல்லாத நீ என்னன்ன அங்க வந்து எதனா துக்கம் எதுனால நீ வந்து சொல்லு அப்பதா தெரியு நீ எப்பேர்பட்ட வாழ்க்கைய வந்து அங்க வாழ்ற இல்லைங்களா தோழி ஏன்னா வந்து நம்ம மட்டுதா இங்க வந்து வாழ்றோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சந்தோஷமா தா இருக்கோன்னு நெனச்சிருப்பாங்க ஆன்னா உண்மையான ஒரு கசப்பான ஒரு இது என்ன அப்டின்னா நம்ம வந்து இங்க சந்தோஷ்மா இருக்கமாட்டோ அந்த உண்மைய வந்து நம்ம சொல்லிடணு எதுவா இருந்தாலு இல்ல நா சந்தோஷ்மாதா இருக் கனா சந்தோஷமாதா இருக்கே அப்டிங்கிற மாரி சொல்லணு ஏனா நம்மள கஷ்டப்பட்டு வந்து கட்டிககுடுத்தவங்க அவங்க அவங்க வந்து அவங்க வந்து கடசி த்தினா வந்துட்டு ஒரு மனசொடஞ்சி போயிடக்கூடாது இல்லிங்களா நம்ப என்னூக்காவது ஒரு நாள் சண்டைல சொல்லுவோ நா இவ்ளோ நாள் இங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்ருந்தா அதபத்தி உங்க கிட்ட சொன்னனா அப்படின நம்ம ஒரு நாள் சொல்லம்போது ஏன் சொல்லன்தா அவுங்க கேப்பாங்க அ இல்லிங்களா அது வந்து நமக் கு ரொம்ப இதாருக்கு அதுனால எதுவாருந்தாலும்அவுங்க உடனுக்குடனே அவுங்கள வந்து நமக்கு தெரிவிச்சுட்டோ அப்டின்னா அப்ப வந்துட்டு அவங்க செரி ஓ அப்ப இதுதா நடக்குதா அங்க அப்டிங்கிற மாரி அவங்க ஒரு இதுக்கு வந்துருவாங்க அப்ப நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தாலுமே அ நம்ம சைடுல இருந்து எது வந்து வ என்ன பிரச்சன அ என்ன ஆச்சு அப்டின்னு கேக்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஆதரவு மாதிரி இருப்பாங்க இல்லைங்ளா
கண்டிப்பா நீங்க சொல்றது வந்துட்டு நீங்க ம் புதுசா கல்யாண ஆயி ஒரு ஒரு ஒரு சில மாதங்களோ இல்ல சில வருஷங்களோ கூட நீங்க அந்த மாதிரி இருக்கற்து தப்பே இல்ல ஏனா வந்து அப்பதா புரியும் இந்த இந்த எடத் த்துல வந்து இவ்ங்க எப்டி இருக்காங்க அவ்ங்க அப்டி இருக்காங்கன்றது எல்லாமே புரியு நா சொன்னது வந்துட்டு நெறைய வருஷங்களுக்கு அப்ற ஒரு பத்து பதினஞ்சு வர்ஷத்துக்கு அப்பறோ எப்டி இருக்கணுன்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நா உங்களுக் கு சொன்னே பட் நீங்க சொல்றது வந்து நூத் துக்குநூறுஉண்மை நீங்க இப்டிதா இருக்கணுன்றது நானு வந்துட்டு அக்சப்ட் பண்ணிக்கிறே இப்டித்தா இருக்கணு ஆக் ச்சுவலி ஏனா வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு எதா இருந்தாலுமே வந்துரு கஷ்ட க சந்தோஷமா ச சந்தோஷத்த மட்டு ஷேர் பண்ணாம உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ அதையு வந்துட்டு ஷே ஷேர் பண்ணணு அப்டின் தா நானு நெனைக்கிறே
ஆமா தோழி அதே மாதிரியு நம்ம குழந்தைகள் வளர்ப்புலையு அப்டிதா குழந்தைகள் வந்து பாத் தீங்கனா அவ்ங்கிட்ட நம்ம வந்து ரூடா பிஹேவ் பண்ண கூடாது இப்டிதா நா சொல்றதுதா பண்ணனு நீ வந்து இத சூஸ் பண்ணாத இத சூஸ் பண்ணுன் சொல்லிட்டு அவங்களோட ஒரு இதையு வந்து ட்டு நம்பளே வந்து இது பண்ணணு அப்டின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்காது அதனால அவுங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அத வந்து நம்ம பண்ண விடணு இதே வந்துட்டு உனக்கு ஒன்னு தெரியாது நா சொல்றத கேளு அப்டி இப்டின் நம்ப சொன்னோ அப்டினா வந்துட்டு அவங்களுக்கு அது பிடிக்கவு பிடிக்காது அதுல அவ்ங்களுக்கு ஒரு ஈடுப் பாடும். இருக்காது ஏனோ தானோன்தா ஒரு வேலைய செய்வாங்க இல்லைங்ளா தோழி
ஆ கண்டிப்பா நீங்க சொல்றது அ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்ம தா அப்டிதா இருக்கணு ஒரு ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு அவ்ங்க கூட நம்ம பேசி பழகி அவ்ங்களுக்கு என்ன புடிச்சிருக்கு புடிக்கல அவ்ங்களோட மைண்ட்செட் எந்த மாதிரி இருக்கு அப்டின்றத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுகிட்டு அவ்ங்க கூட பழகணு அப்டின் தா நெனைக்கிறே அவ்ங்க வந்துட்டு இப்போ எதோ ஒரு கோவத்துல கோவமா இருக்காங்க வேற எதோ மைண்ட்ல ஓடிட்ருக் கு அப்டின்க்னா நமக்கு பாத்த ஒட்னேவே தெரிஞ்சுரு அந்த மாரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு நம்ம போயிட்டு என்னாச்சு என்னாச்சு யாரென்ன பிரச்சன அப்டின் சொல்ட்டு ரொம்ப நோண்டி நோண்டி கேட்டுட்ருந்தா அவங்களு வந்து ட்டு தேவயில்லாம ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நம்ம மேல கோவப்படுவாங்க அதுக்கு பதிலா வந்துட்டு அவ்ங்களுக்கு ஒரு டைம் குடுக் க்கணு நம்ம நீ வந்துட்டு கொஞ்ச ரிலாக்ஸ் ஆகு எதா இருந்தாலு வந்துட்டு நம்ம கொஞ்ச நேர கழிச்சு பேசலா எந்த விஷயமா இருந்தாலு எங்க எங்கக்கிட்ட வந்துட்டு நீ சொல்லு அப்டின்றத வந்து நம்ம ஆ அவங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரமு குடுத்து அவ்ங்கள ஃப்ரீயா விட்டுட்டோனா அவ்ங்களே வந்துட்டு கொஞ்ச மைண்ட் ரிலாக்ஸ் ஆயி நம்மக்கிட் ட்ட வந்துட்டு எல்லாமே சொல்ல ஆரம்மிச்சிருவாங்க அப்ப வந்துட் டு நம்ம ரிலாக்ஸ்டா வந்துட்டு அவ்ங்க கிட்ட என்ன பிரச்சன அப்டின் சொல்ட்டு அதுக்கொரு தீர்வோ என்ன பண்றதுன் சொல்லிட்டு அவ்ங்ககிட்ட பேசியோ அத வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணி நம்ம அத செரி பண்ணலா அப்டின் நெனைக்கிறே நானு
ஆமாங்க தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க நீங்க சொன்ன விஷ்யோலா ரொம்ப பயனுள்ள விஷ்யமா இருந்தது இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா நம்ம கண்டிப்பா பேசலாங்க தோழி சேரிங்ளா
கண்டிப்பா நன்றிங்க
நன்றி ஆ